ஹலோ கேக்
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ இப்போ வந்து எத பத்தி பேசலா அப்டினா ஒரு குடும்போ இருக் கு அப்டினா அதுல நம்ப நேரோ செலவிட்றது வந்து அ எப்டி செலவிட்றோ அது வந்து நம்ம எந்த விதத்துல அ தவற விட்றோ அப்டிங்கறத பத்திதான பேச போறோ இப்ப வந்து ஆ நம்புளுக்கு வந்து வேலைகள் வந்து நறைய இருக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்டினா கண்டிப்பா ஒரு கணவன் வந்து வேலைக்கு போறாங்க அப்டின்னா கண்டிப்பா அவுங்ளுக் வந்து வேலைகள் இரு கோ வெளில போய் வேல பாப்பாங்க ஒரு மனைவி இருக்காங்க அப்டின்னா அவுங்களும் இப்ப சில எல்லா நறையா குடும்பத்துல வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போய்ட்டு இரவு நேரந்தா வராங்க இல்லன்னா வந்து அ காலைல ஒருத்தர் வேலைக்கு போறாங்கன்னா அ இரவு வேலையில இன்னொருத்தர் போறாங்க இந்த மாரி வந்து மாத்தி மாத்தி வேலை பாக் கறாங்க இது எல்லாமே
கண்டிப்பா
அவுங்க வந்து குடும்பத்துக்காக தா அவுங்க வந்து அந்த நேரத்தியே செலவு அ எ இது இது பண்றாங்க செலவு பண்ணணும் அப்டிங்கறதுக்காக தான் பண்றாங்க பணம் சேத்து வைக்கிறதுக்கு ஆனா அந்த பணோ எவ்ளோதா வந்து சேத்து வச்சாலு அ இப்ப உதாரணத்துக்கு அந்த கொழந்தைகள் இருக் க்காங்க அப்டின்னா கண்டிப்பா வந்து அந்த கொழந்தைகளோட வந்து நேரோ ஒதுக்கணும் ஆ அதுவும் இல்லாம வந்து து என்னதான் நம்ம வேலைகள்ல இருந்தாலுமே நம்மளால அவுங்க பக்கத்துல இருந்து எதுவுமே பாக்க முடியலனா கூட நம்ம வந்து ஒரு தொலைபேசிலயோ இப்ப நறையா பேர் வந்து வெளிநாடுகல்லாம் போய் வேலை செய்யறாங்க அவுங்க எல்லாமே வந்து அவங்க குடும்பத் த்து கூட நம்மளால வந்து நேரோ ஒதுக்க முடியலையே நம்ம வந்து பக்கத்துல இருக்க முடியலையே சில பேருக்கெல்லாம் கொழந்த பொறந்திருக்கும் அந்த கொழந்த வளர்றத பாக்கணும் அப்டின்னு பக்கத்துல இருந்து பாக்கணுன்னு ஆசையா இருந்திருக்கும் ஆனா அவுங்களுக்கு வேலை ம் சூழ்நிலையினால அந்த ஒரு வளர்ச்சிய வந்து அவங்களால பாக்க முடியாது நறைய பேரு வேதன பட்டுட்டு தான் இருக்காங்க அதுல்லாமே வந்து ஒரு அ ஒரு அது ஒரு விதமான வேதன அப்டின்னு சொல்லலாம் சில பேர் வந்து பக்கத்துல டெய்லி அவுங்க வந்து பாப்பாங்க ஆனா அவுங்க வர்ர நேரோ அவுங் பசங்க வந்து தூங்கிடுவாங்க இல்ல வந்து அவங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும் அந்த அவங்க வயசானவங்களா நா நா அவுங்க தூங்கிடுவாங்க இதனால வந்து ஒரு மனைவி கிட்ட கூட சரியா ப சாப்ட்டதுக்கப்றோ அவுங்க போய் தூங்கிடுவாங்க அவுங்ககிட்ட கூட வந்து நேரோ ஒதுக்கி பேச முடியாத ஒரு அ சூழ்நிலையா இருக்கும் அந்த காலம் வந்து எப்டிலாம் வந்து மாறிடு ச்சு அப்டின்னு சொல்லலாம் முன்னாடில்லாம் வந்து அ நேரம் ஒரு சாப்பிடணும் அப்டின்னாலே காலை உணவா இருந்தாலும் சேரி மதிய உணவா இருந்தாலும் சேரி இரவு உணவா இருந்தாலும் சேரி கும்மலா ஒக்காந்து பரிமாறி அது நம்ம வெறும் அன்போட சேந்து பரிமாறும் போது நம்மளுக்கு இன்னமும் அந்த நேரங்கள் கடைக்கும் ஒரு கிண்டல் அடுப்போ கேலியா இருக்கு அதெல்லாமே வந்து இப்ப எல்லாமே மாறி போய்டுச்சி அ ஒனக்கு பசிக்குதா நீ போய் உக்காந்து அ போட்டு சாப்டு அந் ச அந்த மாரி இவ வந்து ஒரு விஷயம் மாறிடுச்சு அப்டின்னு நான் சொல்லுவேன் இதனால வந்து ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த நாலு பேருமே நாலு விதமான ஒரு நேரத்துல வந்து அவுங்க ஆக்டிவா இருப்பாங்க ஒருத்தர ஒருத்தர் கூட வந்து பேசிக்க முடியாது அதனால நேரம் செலவிடுறது வந்து ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு அப்டின்னு தா நா நினைக்கிறேன் அ நீங்க என்ன நினைக்கிறீங்க
கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து ரொம்பவே சரியான விஷயம் ஏனா இப்ப இருக்கிற அந்த வேகமான வாழ்க்கைல வந்து எல்லாருமே அவுங்ளோட வேலை அவங்களோட படிப்பு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட தொலைபேசி நீங்க சொன்ன மாதிரி தொலைபேசி அந்த சமூக ஊடகங்கள் அதுலதான் வந்து அதிக நேரம் வந்து செலவிட்டுட்டு இருக்காங்க ஆனா அந்த குடும்பத்தோட நேரம் செலவிடுறதுன்றது வந்து மிக அ ரொம்பவே கம்மி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் ஆனா அந்த மாதிரி செலவிடறது வந்து ரொம்பவே முக்கியமானதா நா பாக்குறே ஏனா குடும்பம் அ குடும்பத்துல வந்து நம்ம எப்போது வந்து ஒரு சில விஷயங்கல வந்து அ நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசினா மட்டுதா ஆ என்ன நமக்கு புடிக்கு என்ன நமக்கு புடிக்காது இப் இ இப் இப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன புடிக்கு புடிக்காதுன்றதே பெற்றோர்களால தெரிஞ்சுக்க முடியல ஏன்னா அவங்க கூட அவங்க பேசுனா மட்டுதான அ அது தெரியு இது எனக்கு புடிக்காது அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு கூட முடியறது கெடையாது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையதா நம்ம வாழ்ந்துட்ருக்கோ அதே மாதிரி ஆ இப்ப வந்து காலைல வந்து பெற்றோர்கள் வந்து கா இப்ப இப்ப இருக்குற காலகட்டத்துல ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க அப்டின்றனால ரெண்டு பேருமே வேலைக்கு போய்ட்டாங்க அப்டினா சாய்ங்காலோ வந்து அந்த குழந்தைய வந்து பாக்குறாங்க அப்டினா வந்துட்டு அவங்களோட வேலைய முடிச்சுட்டு அவங்க உக்காந்து எப்படா அந்த வந்து அந்த தொலைபேசி எடுத்து அ ஆ வந்து யூஸ் பண்ணுவோ அப்டின்ற மனப்பான்மைலதா எல்லாருமே இருக்காங்களே தவர அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆ என்ன தெரியு அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆ ஏதாச்சு கொற இருக்கா இல்ல வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த ஸ் பள்ளிக்கூடத்துல வந்து என்ன சொல்லி குடுத் தாங்க ஆ ஸ்கூ அந்த அவங்களோட நண்பர்கள் வந்து ஏதாவ்து பேசியிருப்பாங்க அத வந்து அந்த நம்ம குழந்தைகள் வந்து நம்ம கிட்ட பகிர்ணுன் நெனைப்பாங்க ஆனா நம்ம வந்து அந்த தொலைபேசிய வந்து பாத்துட்ருக்கனால அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கனா அதா அவங்களே வந்து குழந் ஆ இதுதா பாத்துட்ருக்காங்க நம்மயே அவங்ககிட்ட பேசணுன்றமாரி ஒரு மாதிரி அலட்சியமா இருப்பாங்க ஆனா அந்த மாதிரி எல்லா இருக்க கூடாதுன்தா நா நெனைக்குறே எனா அந்த குழந்தைகளுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லணுன் இருக்கு ஆனா நம்ம வந்து சும்மா தொண தொண நீ பேசிட்டே இருக்காத ஆ இப் இப்ப இருக்குற கால அப்டிதா பண்றாங்க எனக்கு தெரிஞ்சே எங்க ஆஹா அதாவ்து எங்களோட உறவினரோட ஒரு ஒ உறவினர்கள் வந்து அப்டிதா நடந்துக்கறாங்க அதனால நா சொல்ல வரே எனா அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க இத்தனிக்கு நீங்க சொன்ன மாதிரி நைட் ஆ நைட்ல அ இரவு நேரம் வொர்க் ஆ வேல செய்யறவ்ங்க ஒருத்தவ்ங்க இருக்காங்க அவுங்க அப்பா வந்து இரவு நேரம் வேலை செய்றவரு அ காலைல வேல செய்றவங்க வந்து அவுங்க அம்மா அப்டின்னும் போது அந்த அந்த வேலையல்லா முடுச்சுட்டு அவங்க வந்து படுப்பாங்க அவுங்க அவுங்க அந்த குழந்தைகள் வந்து அவுங்க அம்மா கிட்ட கேக்குமா இந்த மாதிரி அப்பா வந்து எங்கிட்ட பேசறதே கெடையாது அப்பா வந்து அவரோட வேலய வந்து பாத்துட்டு இருக்காரே தவர எங்கிட்ட என்ன வேணு அ ஒனக்கு என்ன ஆ ஒனக்கு என்ன படிக்கணுனு ஆச எதுமே எங்கிட்ட கேக்கல அ அப்டின்னம் போது அந்த குழந்தைகள் அந்த குழந்த வந்து எவ்ளோ அந்த எடத்துல வந்து கஷ்டப்படுதுன்றத வந்து அந்த அவ்ங்க அம்மாட சொன்னாலுமே அவ்ங்க அம்மா வந்து அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல ஆ அப்பா வந்து நைட்டு வந்து வேல செஞ்சுட்டு இப்ப தூங்குறாரு உங்கிட்ட என்ன பேசுறது உங்கிட்ட என்ன இருக்கு பேசறதுக்கு உனக்கு தேவையானதுதா எல்லாமே கெடைக்குதே அப்டின் சொல்ற போது அந்த குழந்தைக்கி எவ்ளோ கஷ்டமா இருக்கு ஏனா ஆ எ ஆ என்ன கெடச்சாலுமே இப்ப பணம் வந்து கெடச்சாலுமே அந்த நிம்மதியாகட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அன்பான ஒரு வார்த்தை ஆகட்டு அதல்லா வந்து அப்பா அம்மா ஒருத்தர் இருந்து மட்டுந்தா கிடைக்கு அந்த பணம் மட் டு எல்லாமே செஞ்சுறாது இல்லயா பணம் மட்டு வந்து வாழ்க்கேல போதுமானா கெடையாது அந்த அன்பு அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கணு அப்டின்னம் போது அத வந்து அலட்சியப்படுத்தக் கூடாதுன் நா சொல்ல வரே ஏனா அ இப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து அந்த தொலைபேசினால மட்டு வந்து ஆ பெரிய ஒரு அ வி விஷயத்த வந்து அடஞ்சுற முடியுமானா கெடையாது அனுபவமாகட்டும் நம்பளோட பேச் நம்பளோட அன்பு ஆகட்டும் நம்பளோட நம்பிக்கை எத எல்லாமே வந்து நம்பள குழந்தைகள் வந்து அந்த போன்ல பாத்து வளர்றத விட நம்மள பாத்து வளர்றதுதா அதிகோ அப்டின்னம்போது அந்த குழந்தைக்கு அது ரொம்பவே தேவையான விஷ்யோ அப்டின்னம் போது அத நம்ம பண்ணிதா ஆகணு அதே மாரி எதுக்கு நம்மளோட வ பண்பாடுல வந்து பண்டிகைன்றது தெரி ஆ ஒ சேர்த்துக்கிட்டாங்க நறைய விஷயங்கள் நம்பளோட பண்பாடு வந்து ரொம்பவே ஒழுக்கத்தையு நறைய விஷயங்கள வந்து கத்து குடுக்கு அப்டின்னம் போது அந்த பண்டிகைல்லா எதுக்காக வந்தது அப்டினா எல்லாருமே சேந்து அத வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணு அப்டின்றதுக்காக தா அந்த பண்டிகையே நம்பளோட ஆ கலாச்சாரத்துல ஒன்னாவே பின்பற்றாங்கன்னே சொல்லலா ஆ இப்ப இருக்குற காலகட்டத்துல அதுவுமே கொஞ்ச கொஞ்சமா அழுஞ்சுட்டு வருதுன்னே சொல்லலா ஏனா என்ன பண்றாங்கன்னா ஆ ஒரு சும்மா அந்த போட்டோஸ்காகவு அந்த இதுக்காகவு பண்றாங்களே தவர அந்த பாரம்பரியமான விஷயத்த வந்து ப இது பண்றதே கெடையாது ஆ அப்டின்னம்போது அதுவுமே அழுஞ்சுரு இல்லயா அதே மாதி எல்லாரு சேந்து சமைக்கறதாகட்டு எல்லாரு சேந்து அந்த ஆ எல்லா விஷயங்களு பண்றதாகட்டு அது எல்லாமே வந்து ஒரு இனிமையான ஒரு நினைவுகளா நம்ம கூடவே இரு கு எப்ப நம்ம கேட்டாலு வந்து ஆ நம்ம இத பண்ணுவோல நம்ம போன வருஷோ வந்து இந்த மாதிரி இருந்தோல்ல அ அப்டின் சொல்லிட்டு அந்த அந்த புகைப்படத்தையாகட்டு எது எது எடுத்து நம்ம பாத்தாலுமே அந்த உறவோட அந்த அந்த அந்த அந்த நாட்கள்ல நம்ம என்ன பண்ணோமோ அது வந் து நமக்கு வந்து கண் முனாடி வரும்னே சொல்லலா இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்றனால என்ன ஆகுனா அந்த குழந்தைக்கு அந்த ஒரு நல்ல ஒரு அது என்னா சொல்றது நல்ல ஒரு விஷ்யம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கத்துக்கும்னே சொல்லலா நீங்க என்ன நெனைக்கறீங்க
ரொம்பவே சரியா சொன்னீங்க அ இந்த மாரி வந்து கொழந்தைகள் அந்த விஷயத்துலருந்து கத்துகுறாங்க அப்டின்னும்போதுதான் நம்மளுக்கு அது தேவையே அது வந்து சில பேரு வந்து ஆ இப்ப வந்து ஒரு குடும்ப நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா அதுல வந்து கண்டிப்பா அ நம்பளோட கொழந்தைகளும் இல்லாம அ உறவினர்கள் கொழந்தைகள் வருவாங்க அவுங்க கூட வந்து நம்ம நேரம் ஆ ஒதுக்கணும் அ இந்த முற அந்த கொழந்தைக் க்கி நம்ப வந்து இந்த முற தான் அப்டிங்கறது தெரியப்படுத்தணும் அதுவு இல்லாம நம்ம கொழந்தைகள் வந்து என்னென்னல்லா அந்த கொழந்தைகளு கிட்ட வந்து சேட்ட பண்றாங்க என்னன்ன ரசிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து குழந்தைகள் கிட்டதான் அதிகமா இருக்கு அப்டின்னே சொல்லா அந்த அளவுக்கு வந்து ஆ அந்த மாரி விஷயங்கள் வந்து இருக்கு அதெல்லாமே வந்து ஆ நம்பதா வந்து பாத்து பாத்து நேரம் ஒதுக்கணும் எந்த எவ்ளோ பெரிய குடும்ப நிகழ்ச்சியா இருந்தாலும் சேரி அதுல வந்து கண்டிப்பா ஒரு சில பேருக்கு வேல இருக் க்கும் அந்த வேலையோட சேந்து அந்த இத பண்ணணு நினைப்பாங்க கு அந்த குடும்பத்தோட நம்ம பேசி ஆ பா அப் பாடி ஆடி ஆ உற்சாகமா இருக்கணுனு நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து வேல ஒரு பக்கம் இழுத்துட்டு்ருக்கும் மடிக்கணினி வச்சுட்டு வேல பாப்பாங்க ஏனா இப்ப இருக்குற காலகட்ட சூழ்நில அந்த மாரி ஆய்டுச்சு அப்டின்னு சொல்லா என்னதா வந்து நம்ப உடல் வருத்தி எல்லாத்தியும் பண்ணிக்கிட்டாலுமே நமக்கு அதாவது அடுத்தவங்களுக்கு நேரம் ஒதுக்கு இருக்குறோமோ இல்லியோ நம்புளுக்காக நமக்கு முதல நேரம் ஒதுக்க கத்துக்கணும் அதுவும் வந்து குறிப்பா வந்து நம்ப குடும்பத்துக்காக நம்பதான் வந்து அந்த நேரத்த ஒதுக்கி எல்லா விஷயத்தியும் ஆ பண்ணணும் அப்டிங்கிற ஒரு ஆ நி நிலம வந்து நம்ப புரிஞ்சுக்கணும் அப்டின்னு தான் நான் சொல்லுவ இந்த மாரி நெறைய்ய விஷயத்துல நம்ம வந்து அந்த அ நேரோ செலவிடுறத வந்து தவ அ தவற விடுறதுனால அதனால வந்து அ குடும்பத்துல வந்து நெறைய்ய பிரச்சனைகள் வரும் அ இதனாலே வந்து அ கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டைகள் ஏற்படு அ பசங்க பிறந்த நாள் கூட நீங்க இருக்க மாட்றீங்க அவுங்களுக்கு நேரோ ஒதுக்க மாட்றீங்க அப்டின் சொல்லிட்டு அந்த மாரியான ஒரு பிரச்சனைகலாம் வரும்போது நம்ப எப்டிலாம் வந்து அ ஒ ஒரு எப்டிலா சமாளிக்கனுமோ அப்டிலா சமாளிச்சறலா ஆனா இதே நடவடிக்கையே நம்மளுக்கு வந்து ந்து அ ஒரு பழக்கமா ஆய்டும் அப்டின்னு சொல்லாம் அ இன் இன்னொன்னு ஒரு விஷயோ என்னன்னா எடுத்ததும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா காலையிலே எழுந்ததும் தொலை பேசி நைட்டும் தூங்கும் போதும் தொலைபேசி அந்த மாரி இல்லாம காலையிலே எழுந் ந்ததும் நம்மளுக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு எது எதுக்குல்லாம் வந்து நேரம் ஒதுக்கனுமோ ஒரு சில பேர்ல்லாம் வந்து அவுங்க மனைவி வந்து அ காய்கறி நறுக்குனாங்க அப்டின்னா அந்த கணவனும் சேர்ந்து வந்து நா ஒனக்கு ஏதாச்சும் வ உதவி பண்றேன் அப்டின்னு சொன்னாக்கா காய்கறி நறுக்குற நீ வந்து அ மத்த வேலைகள்ல பாரு அப்டின்னு அ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கணும் அப்ப வந்து அவுங்க நேரோ ஒதுக்குவாங்க ஒரு உர உரையாடல் வந்து உருவாகும் ஒரு கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒரு நல்ல ஒரு ஆ ஒரு பந்தம் உருவாகும் இதெல்லாமே வந்து ஒரு நேரோ ஒதுக்குறதுனால நம்போ அந்த குடும்பத்துக்கே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு விஷயமா ஆகிடும் ஒரு நேரந்தானே இன்னைக்கி இல்லன்னா என்ன நாளைக்கி ஒரு சில பேர்ல்லா வந்து அ நாளைக்கு அவங்க்கிட்ட பேசிக்கிலா அப்டின்னு இருந்திருப்போ நேரோ ஒதுக்கி ஆனா அவுங்க வந்து அ இருந்திருக்க மாட்டாங்க எ ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு ஆ எறந்து போயிரு ப்பாங்க அந்த மாரில்லா இரு நேரத்துல சே நம்ம வந்து நேர ஒதுக்கி பேசி இருக்கலாமே அப்டிங்கிற ஒரு எண்ணோ வந்து நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிரு அதனால தா சொல்றே எல்ல எந்த ஒரு வேலையா இருந்தாலு சேரி நம்ப நம்ம குடும்பத்துக்காக நம்ப வந்து அ ஒரு நல்ல ஒரு நேர த்த ஒதுக்கி அவங்ககிட்ட நெறைய விஷயங்கள நம்ம வந்து பகிர்ந்துக்கணு அந்த நேரோ ஒதுக்குனாலே நம்மளோட அந்த வாழ்க்க வந்து அழகா மாறிடு அப்டின்னு நா சொல்லுவே உங்க கூட பேசுனதுல ரொம்பொவுமே மகிழ்ச்சி நெறைய விஷயங்கள அழகா பகிர்ந்துகிட்டீங்க மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்
நன்றி